ம்
ஆஹ் வணக்கம் தோழி என்ன பண்றீங்க கேக்குதுங்களா ஹலோ ஹலோ கேக்குதுங்களா
ஆஹ் ஏதோ இருக்கோ நீங்க சாப் பாத்தீங்கள்ல என
உஹ்ம்
சாப்டீங்க
உங்க வாய்ஸ் பிரேக் ஆயி கேக்குதுப்பா கொஞ்ச அப்டியே வெளிய வந்து பேசுங்க
ஆஹா சொல்லுங்க தோழி எனக் கேக்குது எனக் கேக்குது உங்குளுக் கேக்குதா சாப் டீங்களா என்ன சாப்ட்டீங்க எப்டிகிங்
தக்காளி கொழம்பு த தக்காளி கொழம்பு செஞ்சே ஆஹ் உங்க வாய்ஸ்சு விட்டு விட்டு கேக்குது ஆஹ் இப்ப கிளீயரா இருக்கு பா ம் சேரிப்பா என்னப் பண்றீங்க ஹலோ விட்டு விட்டுக் கேக்குது வெளிய வந்து பேசுங்க
என்ன என்னச் நல்லா சமையல் தெரியு உங்குளுக்கு
வெளிய வெளியே என்னக்கா ஐயயோ நீங்க வேற சமையில்ல நா சீரோ ஹலோ சமையலே எனக்கு தெரியாதுங்க ஜீரோ
தெரியாத
அந்த அளவுக்குல்லா செய்ய மாட்டா ரொம்போ
அனே
உம் செய்வே ரொம்போ செய்யி மாட்டே ஆம்மா வீட்டுக்கு நார்முல்லா செய்யிரது செய்வே அ நல்லதே இல்லன் அவுனே ஏ எங்க வீட்டுக்காரு சூப்பரா இருக்குமா இங்குவாரு
கண்டிப்பா அப்புறேன்னா இப்டி ஒரு ஆள் இருக் க்கும்போது உங்களுக் என்னப் பா உஹ்ம்
அதுனாலா எது செஞ்சாலு அவ் அவுர பாப்பன்னா பா த்தோன்ன சொல்லீர் வாரு ஏய் சூப்புரா இருக்குதுப் ப்பா நல்லா இருக்குதுப்பா அடி நின்ட்வாரு அவ்ளோதா ஒரே வார்த்த
தொழி சேரிங்க தோழி உம் அப்புறோ எதோ ஏதாவது ஸ்வீட்டு அப் அப்டி இல்லன்னா ஏதாவுது அடிப் பண்ட ஏதாவது தொவயிக்ஷல் மாதிரி இல்லன்னா வேற ஏதாவது என்ன பண்ணலா எதாது சொல்லுங்க
நீங்க வேற ஸ்வீட்டு கேட்டாவே எங்க பசங்க அதிர்றாளுங்கோ அன்னைகி ஆஹ் அந் இந்த ஜவ்வரிசி இருக்குல்ல
ஆமா
ஜவ்வரிசி பாயாசோ பண்ணலான்ட்டு பண்ணே பாயசோ பன்னவுடனே என்னா ஆய் சீ அது அப்டியே கட்டி ஆய்ரிச்சி பாயஸப்பி எங்கய கன்ட் பால் ஊத் த்துல பால் ஊத்துத் க்கு முன்னாடியே நா வச்சு அப்டியே ஜவ்வாயிடுச்சு செரி பால் ஊத்திப் பால் ஊத்துனா அது கட் ட்டியாச்சி செரி பாயசோதான கேஸ்சு வச்சு ஆ நம்மதான ஸ்பேஸ் சூஸ் பண்றது அப்டி சொல்லிட்டு கே சேரிண்ட் குத்த பசங்க கிட்ட ஆனா ஜவ்வரிசுல பாயசோ பண்ணுவாங்க செரி ஆனா ஜவ்வர் சில கேத்ரி பண்ற பாரு இதுதா நீ ஐலட்டு அ ஆஹா ஐயோ என்ன கழிவி கழிவி ஊத்துவாளுகோ நெனச்சுட்டு இதுதா குத்த செரி அப்புறோ இன்னு நறியா எடுப் புது
ஆ ஆ ஆ ஓ தண்ணி ஊத்தனும்னா இன்னு நெறைய ஆயிடு ஆ புரியுது புரியுது ஆ
ச்சி அது சாப்படோ அப்டின்னு
ஆஹ் ஜவ்வரிசி கேஸிரி செஞ்சு குடுத்துட்டீங்க டிஃப்ரெண்டா நா இப்ப ஒரு வித்தியாசமா சொல்லுங்கனு சொன்னா சொல்லிட்டீங்க இப்போ
ஓட்றாளுங்க அத வச்சி சம்ம ஓட் து ஓட்ராளுங்க இப்ப என்ன வெச்சி இன்னாத அத்த ச ஸ்வீட் ஸ்வீட் மட்டு தயவுசெய்து நீ பண்ணி எறங்கிடாத அப்டின்ட்டாங்க மா ஆனா குலோப்ஜான் மட்டு நல்லாப் பண்ணுவே
ஆஹ் செரிங்க தோழி குலோப்ஜான் நல்லா பண்ணுவீங்களோ குலோப்ஜான் மாவா வாங்கிப்பீங்களா இல்ல குலோப்ஜாமுன்க்கு வந்து நீங்க ஆஹ் மாவு இப்ப எல்லாருமே கோதும் மாவு ஹெல்தியா பண்ணும் போது
ஆஹா அதெல்லாபோட்டா டேஸ்ட்டே மாறிடும் கடையில வாங்குர மாவு ம் ஆமா ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு செஞ்சுருவே அப்புறம் முறுக்கெல்லா நல்லா செய்வே ஒண்ணுல்லப்பா சூடு பாலு காச்சிட்டு பிரிட்ஜில எடுத்து வச்சுக்கணு பிரிட்ஜில எடுத்து வச்சு கொஞ்சம் கூலிங் ஆ ஒண்ணு அப்டியே எடுத் து மாவுப் பெசஞ்சிட்டு அப்படியே நம்ம கோதும மாவு எல்லா பெசையுறம் பாருங்க அழுத் ஏ எலுபி அப்டியெல்லா பேசிக்க கூடாது அப்டியே ஸ்மூத்தா லைட்டா பேசிக்கனு லைட் ட்டா கொஞ்சோ அப்லே கொஞ்சோ பொல பொலன்னு வாரா மாரி அப்டியே பெசிஞ்சு பால் ஊத்தி பால் ஊத்தி பெசியனு பெச செஞ்சுடு கொஞ்சோண்டு நெய் ஊத்தி அத லாஸ்ட்ல அப்டியே மூ டீத்
அ பிரிட்ஜில வெச்சு தா ஆற வைக்கன்னுனு ஒன்னு இல்ல காச்சுனடி காச்சுன பால ஆர்ன பாலானாலு ஊத்திகலா
அக்அ பிரிட்ஜில வெச்சா தா நல்லா இருக்கு
ஓ கூலிங் ஓட ஊத்தும் போது ஃசாப்ட்னஸ் கெடைக்குமா என்ன அ அதுனால தா கேக்குற
அதா அதா ஃபிரிட்ஜ்ல வெக்குணு வெக்குணு கம்பல்சரி வெக்கிணு அப்றோ ஃபிரிட்ஜ்ல வெச்சுட்டு அப்றோ பெசயும்போது ஆ வந்து அந்த வீரல் விடாம நயன்னால நல்லா வரு நெய் வந்து போட்டு பெசய கூடாது அப்டியே அந்த உண்ட மண்ணி வைக்கிறோல்ல மாவு பெசிஞ்சு வைக்கும் போது மேல மேல மட்டும் லைட்டா மேல தடவ் விட்டு ஒரு ஹாப்னவர்ரு ஊறணு ஊர்னதுக்கு அப்றமா எடுத்து உண்ட போட்ணு ஆ ஹாப்னவர் ஆணோன்னு கொஞ்சோ ஊறிடுமா ஊர்னதுக்கு அப்பறமா எடுத்து நெய்யி கிய்யி எதுமே தள்ள கூடாது நம்ம மேல மேல விற்றுக்குள்ள நெய் மேல அப்லே பண்ணியிருக்கோமே சும்மா லைட்டா கையில தடவி ட்டு மேல அப்டியே சுத்தி தடவிட்ருனு தடவி உட்டுட்டோன்ன தடவிட்டுட்டு விட்னா அந் இந்த நெய்லியே போட்டு உருண்ட புடிக்கணு அந்த நெய்லயே நெய்லேயே மேல சும்மா தடி வுறோல அந்த நெய்லேயே வந்து உருண்ட புடிக்கணு உருண்ட பிடிச்சி விரு விரிச்சல் இல்லாம அப்பதா வந்து கொஞ்சம் லைட்டா அழுத்துன மாரி அது அழுத்துனா மாரி பெசயணு உள்ள வந்து பால்ஸ்லா ஒட பால்ஸ் நா அப்டியே விருல்வுட்டு
பாசி வில் ஆ விரிசல் விடாம ஆஹ்
விடாம ரெண்டு கை உள்ளங்கையோட நல்லா அப்டியே ரோல் பண்ணணும் அப்டியே பண்ணி பண்ணி வச்சுட்டு ஆறல்லாம் வுடக்கூடாது அந்த ஈரப்பதத்திலயே போட்டு பொறிக்கணும் ஈர பதத்திலயே கொஞ்சோ லைட்டா ஈரத்து பத்தத்திலேயே சிம்மா வச்சு நம்ம போட்டு ஃபரை பண்ணு ஃபரை பண்ணோனா உள்ள மாவு வேவணும் அது அப்புறமா ஆஹ ஆட் பண்ணக்கூடாது வெறும் மாவு மட்டுதா ஆட்
வெறும் மாவு மட்டு தான் சால்ட் கூட யூஸ் பண்ண கூடாது ஆஹ் ஆஹ் செரிங்க தோழி‌ செரிங்க தோழி
ஜீரால தான் ஐலேட்டே இருக்கு ஜீரால ஜீரால வந்து காசோ
ஆ என்ன ஜீரா காச்சலாம் ஜீனி போட்லாமா வெள்ளம் போட்லாமா
வெறு சக்கர மட்டும்தான் இது குலோப் ஜான்னா ஒயிட்டா தான் இருக்கும் சங்க சக்கர தான் அது போட்டு ஆமா அது போட்டு காச்சிட்டு அப்டியே கொஞ்சோ தண்ணி பதமா கொஞ்சோ நெறிய வரணு வே
ஆ இப்போ அளவு எவ்ளவு தோழி இப்போ ஒரு டம்ளரு நம்ம வந்து நீங்க இப்ப வந்து ஒரு பாக்கெட் போட்டிருக்கீங்க அப்டின்னா ஜீனி அளவு எவ்ளவு இருக்கனு காய் கிலோவா இல்ல அரைக்
அப்டிலாம் இல்லங்க நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தான் பசங்கலா ரொம்ப விரும்பி சாப்டுவாங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ஒன்ற கப்பு போடுவோமா ஆ சுகர் அதுக்கேத்த மாரி அதுக்கேத்த மாரி ரெண்டு கப்பு தண்ணி ஊத்தணும் அவ்ளோதான் அந்த மாரி ஒரு கப்பு போட்டா ஒ
இல்ல ஜீரா ரொம்ப தண்ணி ஆகிறாதா தண்ணி ரொம்ப ஜா
சுண்ட வைக்கிறோல ஆ சுட வைக்கிறதுல கொஞ்சோ நம்மளுக்கு திக்கா வேணும்னா திக்கா பண்ணிக்கலாம் தண்ணியா வேணும்னா தண்ணியா பண்ணிக்கலாம் ரொம்போ இல்ல அளவு நம்மளுக்கு ஓரளவுக்கு அளவு தெரியும்ல ஒரு கப்புக்கு ஒன்றர கிளாஸ் அந்த மாரி நம்ளுக்கு எவ்ளோ ஸ்வீட் வேனுமோ அதா அதான் ஒரு கப் கப்பு இப்போ ஒரு கப்பு சக்கர போட்றோனா ஒன்ற கப்பு தண்ணி கரயணுல்ல கரஞ்சதுக் அப்றமா கொஞ்சோ லிக் க்கோடா இப்டி இப்டி இலுத்து பாத்தாக்கா அப்டியே ஒட் ஒட்ற மாறி கைல ஒட்றா மாறி வர்தா பாக்ணு ஆ இல்ல நம்ளுக் தண்ணியாவே வேணுன்னா எக்ஸ்ட்டா கூடோ கொஞ்ச தண்ணி ஊத்தி ஏனா வந்து இது வந்து சூடு பண்ணி போறோல டே ஆக்
ஆ ஆ உறியணு ஆமா அது உறியணுல அவ்ளவுமே உறியணுல்ல ம் ம் ம் அது உறிஞ்சா அது ஊர்னாதானே டேஸ்ட்டே அதுல
அதுல அப்புறோ வந்து ஏலக்கா போட்ணு ஆமா அதுல ஏலக்கா ஏலக்கா பொடி போட்ணூ அப்புறோ குங்குமப்பூ ல கொஞ் சோன்டு
ஆ அது கேள்விப்பட்ருக்க குங்மப்பூ இருந்தா போட்லாம் நல்லா வாசமாருக்கும் அப்டின் சொல்லுவாங்க
போட்டு கொஞ்சோ சிம்ல ஆனதுக்கப் ப்றம்மா லெமன் இல்ல லெமன் அது பிழியிணூ லெமன் பாதி இருக்குல்லா ஆமா லெமென் கொஞ்சோண்டு பிழிஞ்சிட்டு ஆமா சூப்பராருக்கும் கடைலல்லாம் விக்குறாங்க பாருங்க
வந்து முயற்சி பண்ணி பாத்துட்டு கண்டிப்பா நா சொல்றே எப்டி இருதச்சு ஆ லெமன் வந்து லைட்டா ஊத்தனு
ட்ட இல்லாம ஆமா கொட்ட இல்லாம கொஞ்சமா ஒரு அ பாதி அரியிரோல்ல லெமன் சின்ன லெமன்னா பாதி அரிரோம்ல அந்த பாதி ஊத்துனா போது அத்ல ஊத்தணு அதாது காரம் புளிப்பூ தித்திப்பூ
வீடியோஸ்லா கூட பாத்ருக்கே ஆனா வந்து ஆ லெமன் வந்து இதா நா ஃபஸ் டைம் கேக் குற முதல் தடவை
லெமன் ஊத்துனா அது அப்றமா கொஞ்ச கா ட்டு இது கொஞ்சோ இது சூடா போட்டீங்ன்னா குலோப்ஜாம் சூடா ஆகி போடக்க கூடாது அப்டியே வந்து கொழ கொழ கொழனு ஆய்டு
ஆ அந்த ஜீரா வந்து ஆறணுமா
ஜீரா ஆரக்கூடாது இப்ப குலோப்ஜான் இப்போ ஜீரா மேட் மேட்ரு முஞ்சிசா
ஆஹ் ஜீரா வந்தா ஜீரா வந்தா ஆரிதானே இருக்கணு
டு எடுத்துட்டு ஒரு பிளேட்ல ஊத்தி வச் சின்னு ஒரு ப்ளேட்ல அகலமான ஊத்திடே வச்சுடுங்க ஜீரா மேட்டர் முஞ்சிச்சா இப்ப இத பொறிச்சி எடுக்கறோல பொறிச்சி எடுத்த ஒடனியே ஜீரால போட்டுர கூடாது ஜீரால போட்டீங்ன்னா அப்டியே வந்து கொழ கொழனு ஆயிடு அப்டியே அது தட்டுல எடுத்து வக்கிணு வெடி விடாது து கொழ கொழனு ஆய்டு இப்ப நம்ம சாப்ட்டு எடுத்து சாப்டுறோம்ல எடுத்து சாபுட்ற மாரி வராது அப்டியே கொழ கொழனு அப்டியே என்ன சொல்றது ஒடையாது அப்டியே சொத சொதன்னு ஆய்டு ஆஹ் சொத சொதன்னு ஆய்டு
ஆஹ் அப்ரோ குலோ குலோப்ஜாமுன் ஸ்வீட் மாரி ஆய்ரு அப்ரோ ஆஹ் இப்ப நீங்க ஜவ்வரிசி கஞ்சி காச்சின மாரி ஆய்ரு அப்ரோ கரெக்ட்டா
சைடு கேப்ல என்ன கெடா வெட்டுறீங்க நீங்க ஹ ஹ ஹ ஹ அப்ரோ பிளேட்ல அப்ரோ பிளேட்ல எச்சு வச்சுட்டு அப்ரோமா கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு அத ஜீராலா போட்னு ரொம்போலா ஆர விடக் கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அப்ரோமா எட்த்து அந்த சூட கொஞ்சோ லைட் இருக்குல அந்த அந்த சூட்ல போட்ணு சக்கரைல
சேரி சேரி சேரி புரியுது புரியுது இது நா எனக்கு நா நா கண்டிப்பா நா உங்ளுக்கு ட்ரை பண்ணிட்டு நா சொல்றே எப்டி இருந்துச்சு அப்டின்னு சொல்ட்டு
சரி தோழி
ஆஹ் சரிங்க தோழி நம்மளோட நிமிடங்கள் முடிந்துவிட்டது உங்களுடன் பேசியது மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி ஆஹ் நன்றி நன்றி ஆஹ்